ஹலோ ஆ சாரித்த இந்த ஒருத்தவங்க வந்தாங்களா அதான் கால் கட் பண்ட்டு போய்ட்டே
அச்சச்சோ சரி சரி ஆஹ் அது மாரி அதா இனிமேல் ஆமா இனிமேலு அது அதுவுமே அது சும்மா சின்ன சின்ன ஐட்டங்கள் வேணா ஆர்டர் பண்ணலா அப்டின்னு முடிவு பண்ணிட்டே ரெண்டயு ரிட்டன் போட்டு வச்சிருக்கேன் இன்னைக்கு வருவாங்கேன்னு மெசெஜ் மெசேஜ் வந்திருக்கு அதா வாசல்ல வச்சுட்டு போனா எடுத்துப்பாங்க ஹ ஆ ஆமா அவன் கொடைய கண்டிப் அப்ப எடுத்துப்பா செப்பல்ல எடுப்பானா எடுப் பணம் என்னங்கறது தெரியல எடுத்தாலும் எடுக்கலைனாலும் அது எனக்கு போடவே முடியாதுப்பா
ஆமா அவ்வளவுதான் கீழே போட்ட மாதிரி போக வேண்டியது தா
ஆமா ஆமா இந்த து போ நேரா போயி கால்ல நல்லா போட்டு பார்த்து இன்னைக்கு போய் எடுக்கணும்ப்பா
ம்ஹ் எடுத்துடலாம் நீங்க அந்த மாதிரியே எடுங்கத்து அதா உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும்
ஆமா ஆமா அந்த நா தொலைஞ்சு போச்சு ச்சு சொன்னேன்ல இது அங்க வாங்கினது அதுதான் அது மாதிரிதான் வாங்கணும் ஆமா ரொம்பெல்லாம் ஆ மாடல்லாம் வேண்டாம் நமக்கு கம்ஃபர்ட்டா கம்ஃபர்ட்டா போட்டு பார்த்தா காலுக்கு நல்லா மெத்து மெத்துன்னு ஒன்னு பிடிச்சு நடக்கிற மாதிரி இருக்கணும்
ம் ஆமா இது பிளாட்டு் தானேக்கா வாங்கறீங்க ஹீல்ஸெல்லு
இல்லப்பா ரொம்ப ஹீல்ஸ் எல்லாம் இனிமே வாங்க வேணாம்னு முடிவு பண்ணிட்டேன்
ஆமா ஏன்னா அவங்களுக்கு கால் லைஃப் பெறண்டுருச்சுன்னு வைங்க ரொம்ப ஆபத்து
ஆமா ஆமா ஆனா எப் எப்பயுமே நானு ஹீல் வாங்கறது இல்ல நம்ம அங்க வாங்கும்போதுதான் அதுவுமே வந்து அது ஹீல்ஸ் மாரி கெடையாது ஓ செப்பல் வந்து ஒயரமான செப்பல் ஆ மத்தபடி ஆமா மத்த மத்தபடி அது ஹீல்ஸ்மாரி கெடையாது அது அதா இனிமே வந்துட்டு கொஞ்சம் ஃப்ளாட்டாதா அவ ரொம்ப ஹீல்ஸ்லா வாங்க போறது இல்ல ஹ
ம் ஆமா அதே
இப்போ கால்ல போட்டுப்பாத்து உ நல்லா கம்ஃபட்டா இருக்குறா மாரி எடுக்கணும்
ஆமா இனிமேல் வந்து கம்ஃப் ஃபட்டுதா நமக் முக் கே அவன் ஏஜ் ஆயிச்சுனாலே நம்மவந்து கம் ஃபட்டதா தேடணும்
ஆமா ஆமா அதவுட்ட அளகுல்லா பாக்கக்கூடாது
ஆமா இல்லனா கால்வலி வந்துரு அதா சொல்றே
உம்
கட்டசெருப்புலா போடவேபோடா அ இங்க இந்தமாரிலா அரு அது நீங்க ரிட்டன் கீழகூட போட்ருங்க
நம்ம அங்க வாங்கனோபத்தியா அதுவுமே செவன் ஹண் றடோ எயிட்ஹண்ட்ரடுக்கோ வாங்கனோ நா நீ ஒண்ணு போய் வாங்கிட்டு வந்தோ நியாபகோருக்கா
எது
அங்க ஒருவவ நீ ஒ ஆஹ் ஒருப் பிங்க் க்கு செம்மையாரு ஃபுல்லா ஆஹ் ச் செம்மையாருக்கு ஆனா அதுவுமே வந்து ஒரு ஏஜனாவங்களுக்கான ஒரு செப்பல் கெடையாது போட்டு நடந்தா க நடக்க கஷ்
அதுதா அதுதா அதுலயுமஅந்த பிடிப்பில்லனா அந்த விரல் வுட்றது
கரெக்டு ஏ நமக்கெல்லா வந்துட்டு அந்த ரெண்டு விரல்ல பிடிக்கிறமாரி இருந்தாதா நமக்கு ஒரு வேகமா போறவுக்கு வர்றதுக்கு சரியாருக்கு அதெல்லா சின்ன பசங்க போடலா
உம்ம்
ம்ம ஏஜானவங்களுக்கு அதெல்லா சரிப்பட்டு வராது
ஆமா ஆமா தே
ஆமா ஆனாயேல்லா பாக்குறவுங்களா அப்டியே ஆஃப் ஆவாங்க அந்த செப் ஃபுல்லாபாத்துட்டு எங்கவாங்குறீங்க ஆமா எங் எங்கவாங்குறீங்க எங்கவாங்குறீங்க நீங்கவாங்குற செப்பல் எல்லாமே நல்லார்க்கு
ஓ
பேங்க்ளூர் ல வாங்குனதுங்க அப் டினே செரி அது இந்த வ இது சீப்பு ஒண்ணு பேக்ல வச்சிருப்பே தெரியுமா மடக்கற மாரி சீப்
ஆமா
ஆஹ் அதையு அது ஏதாவது யாராவது ஓசி கேப்பாங்க்ளா இல்லென்னு எனக்கு பொய் சொல்ல தெரியாது எ ப யா அவசரமா வந்துட்டு சீப்புருக்கா அப்டிங்குவாங்க ஆஹ் இருக்குங் ஆஹ் இருக் க்கு அப்டின்னு எடுத்து குடுப்பே அப்ப ஒரு பொண்ணுல்லா சொல்றா இது சீப்பா எங்க வாங்குனீங்க அப்டின்னு இது இது அங்க சரவணாஸ்டோர்ல வாங்க்னே அப் சேர் அங்க கூட இருக்கவங்க சொல்றங்க நீயுந்தா ச் சரவணாஸ் ஸ்டோர் போறே உனக்கிதெல்லா தேரிதா அப்டின்னு நான் போரே வா போ வாங்குறே இருங்க அப்படின்டு வந்து மேடம் நீங்க தான் வித்தியாசமா இருக்கீங்கன்னா நீங்க வச்ச க்கிற பொருளு வித்தியாசமாதான் எனக்கு இது சிரிப்பு இப்ப நீங்கதான் வந் வித்தியாசமா இருக்கீங்கன்னா நீங்க வச்சிருக்கிற பொருளும் வித்தியாசமாவே இருக்கு கே சிரிச்சுக்கிட்டே ஆமா ஆமா வா ஏ வலி தனி வலி லி ஆமா அதுதா பேயிட்டு இனிமேல்லா ஸ்டெயில்லா பாக்க கூடாது ஆமா
ஆமாத்தே இது சாதோ ரொம்ப இருக் ம் சொன்னீங்களே தே வெயில் நல்லா தா அடிக்குது வடகம் கூட பெசஞ்சு வச்சுட்டீங்கனா நல்லாருக்கு
ஆமாப்பா ஒரே சோம்பேரியா இருக் க்குப்பா ஒண்ணுமே செய்ய முடியலப்பா
கரெக்ட்டுப்பா வெயிலு நல்ல வெயில் கிளா உங்களுக்கு வடகோ ரெடி ஆயிற மாரி
ஆ ஆமாப்பா ஆஹ் முன்னெல்லா அப்படிதான்யா செய்வ சாட்டர்டே மெணக்கட்டு சாத து வடிப்பேன் இந்த அண்ணனுக்கு ஆஹ் ஆமா மெனக்கட்டு சாதம் ஒரு குக்கர் நிறைய வடிச்சு ஏன்னா அண்ணனுக்கு புடி கூ பா.. தல்லா அண்ணனுக்கு பிடிக்கு இவனுக்கு புடிக்காது இவனுக்கு கூல் வடகம் வேணா சாப் துப்பா சோத்துவத்தல் சாப்பிட மாட்டா இவனுக் பிடிக்காது அண்ணனுக்கு புடிக்குன்டு மெனக்கட்டு சாதமெல்ல வடிச்சு வ வ நல்லா ரெண்டு மூணு தட்டல வச்சு மா மாடியில வச்சு அதை காக்காட்டு இருந்து காப்பாத்திக்கிட்டுல்லாம் இருப்
அடக்கடவுளே
து இப்ப அப்படி எல்லாமே ஒரு மாறி இருக்குப்பா ஆஹ் ஆ அதா சொல்றேன்ல இப்ப இவ பக்கத்துல இருந்தான்னா கூட எனக்கு செரி அவனுக் கு அத செஞ்சி குடுப்போ இத செஞ்சி குடுப்போன்னு ஒண்ணு தோணு இல்ல ஆ இப்ப வு மெனக்கட்டு சரியாடு நம்ம ஊருக்கு போறப்போ பாத்துக்லா நமக்கு ஒடம்பு ஒடம்பு நல்லா இருந்தா நம்ம ஆட்டோமேட்டிக்காவே நம்ம எல்லாமே செய்வோ ஆ அத் ஒடம்பு வந்து ஏதோ ஏதோ சாப்புர்றோ ஏதோ வேலக்கி போறோ வர்றோ அவ்ளோதா வேற எதுவுமே நம்ளால இப்ப செய்ய முடியல
ம் அச்சச்சோ
ம்
சேரி
அதா இல்லன்னா நா சும்மா இருக்கணும்னாலு இருக்கமாட்டேன்ல உங்கனேவுவ உங்கள்டேல்லா சொல்லிட்டே இருப் பன்ல சனிக்கெழமன்னா வீட கூட்டுவே தொடக்கு தொடப்பே வெளக்க வெளக்குவே கோயிலுக்கு போவே ஆமா கோயிலுக்கு போவே ஞாயிற்றுக்கெழம கூட சும்மா இருக்க மாட்டே அந்த இதுல மடத்துல போய் இது கேக்க போவ பெரிய புராணொ கேக்க போவே ஆஹ் இப் இப்ப அப்டியே ஒரு ரெண் நாள் ரெஸ்ட்டுன்னா அப்பாடா வீட்ல ஏதோ சமச்சோம்மா சாப்ட்டோமா மதியானொ தூங்குணோமா அப்டியே இவ ஆ அப்டியேதா இருக்கே ஒளிய ஆ அப்டியே வேற எதுவுமே செய்யறதுக்கு வ ம முடியவே மாட்டேங்குதுப்பா
ம் பட் நா ஒன் சொல்ட்டா இப்பதா நார்மலா இருக்கீங்க முன்னாடி வந்து கால்ல எந்திச்சு எந்திச்சு வீக்கெண்ட் கூட பாக்காம அந்த க்ளாஸ் எல்லா போயி அட்டன் பண்ணிட்ருக் பீங்கல்ல பட் எ நார்மல் ஹ்யூமன் பீயிங் கே என்ன ரெஸ் டு வேணு ஒரு அஞ்சு நாள் நீங்க வேலாக்கி ஓட் இப்டி ஓடி பாக்குறீங்கன்னா ரெண் நாள் நீங்க வீட்லதா இருக்கணு அதா ஜாலியா இருக் கு
ம்
சோ இத வந்து நீங்க அப்னார்மலா பார் க்காதிங்க தே ஆனா எப்பயாச்சுதா கோயில்க்கு போலா அது தப்பு கடையாது நீங்க ஆனா கிளாஸ் அட்டென் பண்ணனும்னு ரொம்ப இன்ட்ரஸ்ட் டட்டா போனீங்கல்ல
ஆமாப்பா
ஒடம்புக்கு
ஆமா ஆமா உம்
புமே ஒரு ரோபோட் மாரி தான் அதுக்குமே ரெஸ்ட் வேணும்
ஆமாயா ஹ
ல இருக்கதே ஒரு மாரி நெகட்டிவ்வா யோசிக்காதீங்க ஐயோ வீட்டிலேயே இருக்கோமே எதுவுமே போலையே எதுவுமே பண்லயே நீங்க ஜாலியா என்ஜாய் பண்றீங்க ஆஹ என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க அவ்ளோதான் அதயே யோசிச்சு ஃபீல் பண்ணக் கூடாது இது என்னடா இது அப்டின்ட்டு
ஆமா ஆமா அப்டிதான் ஒ ரு நேரம் ஃபீல் பண்ணுவேன் அப்புறம் போதும் என்ன நமம் தப்பு பண்ணல நம்ம உழைக்கிறோ ஏதோ கிடைக்கிற நேரத்த நம்ம அ இது பண்ணிக்கிறோம் இப்ப என்ன சாமிக்கு விளக்கு என்ன வார வாரம் விளக்காட்டி என்ன போ கொஞ்சம் அள ஒரு அப்டின்ட்டு வச்சிருக்கேன் ரெண்டு வாரம் ஆச்சு மூணு வாரம் ஆச்சு விளக்கு விளக்கி
ஹா பரவால்ல இட்ஸ் ஓக் கே இதுல என்ன இரு க்கு நீங்க அத விளக்கிட்டே இருந்தா தான் சாமி சந்தோஷப்படணுலா இல்லத்தே நீங்க வந்து மனசு சுத்தமா ஒரு அழுக்கு புடிச்ச விளக்குல ஏத்துனா கூட அது சாமிக்கு சேரும்
ஆமாயா ஆமாயா மனசு சுத்
ஆமா மனசுல ஆயிரம் அழு க்க வச்சுட்டு விளக்க பளிச்சு பளிச்சுனு வெலக்கி வைக்கிறவங்களுக்கு களாம் சந்தோஷம் கிடைக்காது
ஆஹ் சூப்பர் பா வ சூப்பர் பா ஆஹ் ஆயிரத்துல ஆமா ஆயிரத்து த்துல ஒரு வார்த்த சொன்ன
ஆமா நம்ம மனசுல ஒரு சொட்டு அழுக்கு இல்ல என்ன விளக்கு லைட்டா ஒரு ரெண்டு வாரங் கழுவல இதுல என்ன ஆவப்போது மனசார சாமி கும்ப்டமா நிம்மதியா பூஜைய போட்டமா அவ்ளாத ரிலாக்ஸா இருக்கணு
ஆமாப்பா ஆமா ஓ நீங்க காலையில என்ன வ வ வ சாப்பிட போறீங்கப்பா
இதோ சாம்பார் இருக்குதே நே நேத்து வச்சது நான்தா வச்சே ரொம்ப நாள் கழிச்சு கொஞ்ச நல்ல சாம்பார் வச்சே
சேரியா ஆஹ்
சொல்லலா
ஆஹா ஆஹ் ஹ்
என்ன பண்றதுன்னா மொத்தமா குக்கர்லயே போட்டு வேக விட்டு ஆஹ் அடுத்து தாளிச்சு மட்டு இறக்கி காய் எல்லாமேன்னு நேத்து வந்து காய் எல்லா பொடிப் போட்டு வதக்கிட்டு அதுல வேக வச்ச பருப்பை கொட்டி இன்னொரு புளிய கரைச்சி ஊத்தி விசில் விட்ட அது நல்லா இருந்தது
ஆமா நல்லா இருக்கும் இப்ப நான் வந்து சோ கொஞ்சமா காய் போடுறதுனால குக்கருக்குள்ளயே ஒரு கிண்ணத்துல காய் வச்சு நீ வந்து நீ அம்மா மாரி நறைய காய் வைக்கிறதுனால உன்னால குக்கருக்குள்ள வைக்க முடியாது அப்ப நீ பருப்ப வேக விட்டுட்டு அப்புற ரெண்டா ரெண்டாவது இது எல்லாத்தையு ஒன்னா போட்டு வைக்கலா
ஆமா சூப்பரா இருந்துச்சா அ சாம்பார் கொஞ்ச இருக்கு சோ காலைல தோச ஊத்தணுத்தே
சரிப்பா சரிப்பா பசி வந்துருச்சா பசி இதுன்னா கூட போய் என்னன்னு பா சாப்ட்டுட்டு கூட வா
இல்ல இல்லத்த ஒன்னும் பிரச்சனை இல்ல லேட்டாதானே எந்துருச்ச வோ அதனால பிர பிரச்சன இல்ல இப்போ சே கொஞ்சம் வேலை இருந்தது அதனால தான் நான் பாத்திரம் கூட பாட்டிய வெளக்க சொல்லிட்டு வந்தேன்
ஆஹ்
இ இல்லன்னா இன்னும் வந்திருக்க மாட்டேன் ஏரோம் பிள்ளயே
ஓ
ஆமா அவங்க கேட்டுட் டேதா இருப்பாங்க டெய்லி காலைல ஏஞ்ச்சோட்ன எனக் ப வெளக்கவாப்பா அப்டி கேப்பாங்க நா வந்துட் து வேணா வேணாம் பாட்டி நா பாத் துக்றே அப்டி சொல்லிருவே இன்னைக்கூ கேட்டாங்க நா பாத்துக்குறேன்தா ஸ் பொன்னே அடுத்தூ செரி ஓ கே எப் பாக்கலா நம்ம வேலைய போய் பாப்போ அப்டின்ட்டு வெளக்க ஸ்
செரியா செரியா க்கு க்கு க்ஷடக்
அப்றோ சாப்டுட்டு இது வெளிய டீ மார்ட் போணூ தே
ஓ செரியா
ஆமா அரிசி உளுந்தெல்லா காலி ஆயிச்சு வாஷிங் மிஷின் லிக்யூடு இந்த மாரி கொஞ்சோ ஐட்டம்ஸ்லா வாங்க வேண்டியிருக்கு
ஓகேப்பா ம்
போயிட்டு எங்கா பண்ணன்னு தெர்ல லஞ்சுக்கு தான்
ஓ ஓ ஓ ஸ்
ம் லஞ்சுக்கு ஏதாச்சு ஐடியா குடுங்கத் தேக்
லன்ச்சாப்பா லன்ச்சு என்ன வெஜ்ஜா நான்வெஜ்ஜா என்ன செய்ய போறீங்
வெஜ்ஜுதா நெனைக் க்கிறே
ஓ ஏம்பா மட்டன் சிக்கன் ஒன்னு எடுக்கலையாயா
தெரியலத்தே தே இந்த வாரோ கொஞ்சோ செலவாயிடுச்சு மூவி போனதுனால அதுலயே ஒரு ஆயிர்
ஓஹோஹோ ஆ நீங்க அந்த சால மீனுன் ஒன்னு இருக்கூ பா குட்டி குட்டி மீனு போன வாரோ நா அதா எடுத்தே
முள்ளில்லையா அதுல.
அ முள்ளு பெரிய முள்ளுதா இருக்கூ சின்ன முள்ளெல்லா நமக்கு ஒன்னுமே பண்ணாது அது வந்து அந்த நெத்திலி கருவாடு இருக்கு தெரியுமா அத் தே மாரியே இருக்கூ ஆ இப்ப நம்ம நெத்தலி கருவாடு வச்சா எப்படிருக்கூ அது மாரி ஆ அப் அதே மாரியே கொஞ்சம் தடிமனா மீனா இருக்கும்.
ம்ச் ஓ அதெல்லாம் அதுதான்ங்கத்த இங்க பிரச்சன நம்ம ஊருக். மீன் ஐட்டம்ஸ் எல்லாம் இங்க அவ்வளவா வைக்க மாட்டறாங்க.
ஓ நீ கேட்டு பாரு சாலைன்னு கேட்டு பாருங்க அது வந்து அமௌண்ட்டு ரேட்டு கம்மிதான்ப்பா. ஆமா முன்னூறுபாயோ என்னமோ கிலோ நான் போன வாரம் அர கிலோ நூத்தம்பது ரூபாய்க்கும் கம்மி தா எனக்கு.
ஓ பரவாயில்ல.